ப்ரோ
சொல்லுங்க தம்பி எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கேன்க்கா நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே சாப்ட்டீங்ளா
சாப்ட்டீங்ளா ம் சாப்ட்டாச்சுக்கா
நானு சாப்ட்டே அப்பற சொல்லுங்க ஆ நா அப்பற அன்னைக்கு நெய் பத்தி பேசிட்டு இருந்தே ஆட வெண்ணெ எடுக்கிறத பத்தி அத நான் பாதிலே விட்டுட்ட அ ஆ இப்ப வந்து நீங்க பாஞ்சு நாளைக்கு வந்து நெய் சேத்து வைக்கிறீங்ளா அ பாஞ்சு நாளைக் கீ நெய் சேத்து வச்சிங்கன்னா ஆ இப்ப நாளைக்கு வந்து நீங்க வெண்ணெ எடுத்து நெய் காய்ச்ச போறீங்கனா இன்னைக்கு நைட் வந்து நீங்க பிரிட்ஜுக்குள்ள ஐஸ் வாட்டர் வக்கணு ஐஸ் வாட்டர்னா நீங்க நல்லா அ ஃபிரிட்ஜ வந்து ஒரு அஞ் நாலுல வெச்சுட்டு ஒரு பாத்திரத்துல வந்து நல்லா தண்ணி கொஞ்சொ நறைய தண்ணி இருக்க மாதிரி வெச்சுட்டு ஐஸ் கீயூப் இருக்கு இல்லையா அத கூட நீங்க வெக்கலாம் வெச்சுட்டு இப்ப அடுத்த நாள் காலையில அ இந்த வெயில் காலத்துல வெயில் காலமா இருந்தாலும் செரி மழை காலமா இருந்தாலும் செரி ஆ காலையில டைம்ல நீங்க நெய் செஞ்சீங்க வெச்சுக்கோங்க அ ஜில்னஸ் இருக்கும் காலையில டைம்ல அப்டிங்கறப்போ வெண்ண வந்து அவ்ளவு சீக்கிரம் உருகாது இதே நீங்க ம ல்லா செஞ்சங்கன்னு வெச்சுக்கோங்க வெண்ணயே வராது சூட்டுக்கு ஆ அ வெயிலாவே இருக்குல்ல அதனால உங்களால வெண்ணய் எடுக்க முடியாது அதனால நீங்க என்ன பண் றீங்கன்னா ஆ இப்டி வந்து தண்ணி காச்சு ஃபிரிட்ஜுக்குள்ள வெச்சிருணு அ வெச்சுட்டு ஆ கொஞ்சமா ஆட போடணும் ஆட போட்டுட்டு அந்த ஐஸ் கீயூப் ரெண்டு போட்டு நல்லா மிக்சியில அடிச்சிங்கன்னா வெண்ணை திரண்டு வரும் அந்த வெண்ணெய எடுத்து ஒரு பாத்தரத்துல வந்து ஐஸ் வாட்டரு ஊ த்தி அந்த வெண்ணய் எடுத்து இந்த வைஸ் ஐஸ் வாட்டர்ல போட்டு நல்லா பெசையணும் பெசச்சிங்கன்னா அந்த பால் ஸ்மெல் இருக்கு இல்லையா அதுல பால் ஸ்மெல் இருந்தாலும் செரி அல்ல அந்த பால் பால் கூட கொஞ்சொ இருக்கும் அந்த வெண்ணெய்ல அதெல்லா ஒரு ரெண்டு டைம் அந்த ஐஸ் வாட்டர்ல கழுவுனிங்கன்னா நல்லா கெட்டியான வென்ன ஆயிரும் அதுக்கப்ப அத வந்து ஒரு வடசட்டியில போ ட்டு நல்லா காச்சணு நல்லா காச்சுனீங்கன்னா நீங்க காச்ச காச்ச அதுல வெ வெள்ள கலர்ல ஒண்ணு வரும் குறன்ன குறனையா வெல்ல கலர்ல இருக்கும் அந்த அசடுகள் அதெல்லா அந்த அச டுகள் எல்லா நீங்க காச்ச காசவே அதெல்லாம் அடியில வந்துரும் நெய் மட்டும் கண்ணாடி மாரி மஞ்ச கலர்ல மேல வரும்
ம்
இந்த அசட சொல்லுவாங்க இல்லையா அதெல்லா அடியில தங்கிக்கும் அதுக்கப்புறம் நீங்க லாஸ்டா எற க்கும் போது கொதிச்சு முடிச்சு அந்த நொறைய எல்லா அடங்குனதுக்கு அப்புறம் ஆ ரெண்டு ரெண்டு கொத்து கரு இது முரங்கத்தல்ல இருக்கு இல்லையா அத போட்டீங்கன்னா அந்த பொங்கி வரதும் நின்றும் அந்த வெள்ள கலர்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஆ அதுவும் போயிரும் அது எல்லா அடியில நின்னுக்கும் அந்த நெய்யே ஒரு வாசம் கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்க எறக்கிட்டு ஆறுனதுக்கு அப்றோ வடி கெட்டிக்கலாம்
புரியது புரியுது
நீங்க சொல்லுங்க ஏதாவது இது மாதிரி உங்களுக்கு தெரியுமா சிம்பிளா நூடுல்ஸ் செஞ்சிருக்கீங்களா நீங்க
ஆ செஞ்சிருக்கேகா
எப்டி செய்வீங்க நூடுல்ஸ் இப்பி மேகி அது ஈஸி தான் அ இல்ல நூடுல்ஸு கடையில தனியா விக்குலையா
ஆமா பெருசா பாக்ட்டுல
ஆ நீங்க பாஸ்தா எனக்கு சொல்லி குடுத்தீங்கல்ல
ஆமா
ஆஹ் அது மாதிரி நூடுல் சொல்லிக் குடுங்க இப்பி நூடுல்ஸ் அந்த மாதிரி இல்ல
அதா இந்த சிக்கன் ரைஸ்ஸு நூடுல்ஸ் போடுவாங்களே அந்த நூடுல்ஸ் சொல்றீங்களே உம் அது எப்பயு போலதாக்கா நார்மலா செய்யற மாறியே நம்ம வனக்கி வுட்டு வெச்சு விட்டோம்னா போதும் அதுக்கெல்லா சீசுல்லா போட்டா நல்லா இருக்காது
ஆ ஹா
அதுக்குன்னு தனியா சீஸ் இருக்கு அது ரேட் அதிகோ முட்ட போட்டா நல்லா இருக்கு சீஸ் போட்டீங்கன்னு நல்லா இருக்காது அதுக்குன்னு தனியா சீஸ் இருக்கு
ஆ
அது போட்டாதா அது காஸ்ட்லி ரொம்ப அது‌வேணா தேவல்லாத வேல உம்
ஆ
ம்
எனக்கு ஒரு ஆச சரி பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டாச்சு அடுத்ததா நூடுல்ஸ் ஒரு நாளைக்கு செஞ்சி சாப்பல்லாம் அப்டின்ட்டு
ம்ம் வேணா நீங்க அந்த பீட்சாக்கு வெக்கிற மேல அந்த சீஸ் இருக்கு
ஐயோ எனக்கு பீட்சா புடிக்காதே
ஆ அந்த சீஸ் இருக்கு அந்த சீஸ் வேணா வாங்கி
ஆ
நீங்க நூடுல்ஸ் செஞ்சதுக்கப்றோஅத் மேல வச்சீங்னா சீஸ் அப்டியே உருகிடு அதுநல்லா இருக்கு டேஸ்ட்டு
அப்டியா உங்ளுக்கு பீட்ஸால்லா செய்ய தெரியுமா அப்ப
ஆ ஏ
அப்ப பீட்ஸாலா எப்டி செய்வீங்க அதல்லா சொன்னீங்கன்னா நானு கொஞ்சோ வீட்ல ட்ரை பண்ணுவனே
வீட்ல அது கஷ்டங்கா
பீட்சா செய்யறதா
ம் ஆமா அது கரெக்டா செய்யணு கொஞ்சோ வுடிங்கன்னா தோச கல்லே போயிடு புரோட்டா மாவு இருக்குல்ல
ஆமா
புரோட்டாவுக்கு மாவு பெசிவீங்கல்ல
ஆமா
அதே மாறி பெசயறீங்க என்ன குவா அந்த பன்னுக்கு ஈஸ்ட் எல்லா போடுவாங்கல்ல சக்கர ஈஸ்ட்டு அதல்லா கொஞ்சோ போட்டுக்கணு
அப்போ உப்பா கொஞ்சோ பெருசான மாதிரி இருக்குல்ல ஈஸ்ட்டு போட்டா மை மாவு
ஆமா ஆமா
ஆ ஆ
ஒரு ர மாவு போட்டோம்னா நம்ம சைஸ் பொறுத்து இருக்கு பீட்சா செய்யறது
ஓ அப்புடியா
ம் நார்மலா செஞ்சம்னா ஆறு ஏழு செய்லா
ஓ அந்த அளவுக்கு இருக்குமா
நம்ம மாவு நல்லா உப்பி வரும் அப்ப என்ன பண்ணும் மாவு கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி மாவு அந்த
அப்ப பிரெட் செய்ய தெரியுமா உங்களுக்கு
பிரெட் அவ்ளோதான் பிரெட் அது அந்த மாவ எடுத்து ஒரு வெண்ண தடவி பேப்பரு நம்ம இந்த இந்த பேப்பர் இருக்கும் ஃபுட்டுக்குன்னு ஒரு பேப்பர் தருவாங் க பேக்ரிலாம் அந்த பேப்பர அடியில வச்சுட்டு மேல கொஞ்சம் வெண்ண தடவி எண்ண தடவி
ஆ
அதுல அந்த மாவு போட்டோம்னா அப்பிடியே பேக் பே பேக்கிங்ல வெச்சோனா போது.
பரவாலயே இ நீங்க சொல்றதுலே பா ஆ ஆ
ம்
இப்ப நா பீட்சா செய்யணுனா என்னன்ன வாங்கனு.
பீட்சா செய்யணுனா எதுல்யாது ஆர்டர் பண்ணிக்கங்க அவ்ளதா
ஆர்டர் பண்ணிக்கிறதா அப்ப செய்றது கஷ்டமா. அப்பிடி சொல்ல கூடாது நா செய்வே நீங்க சொன்னீங்கன்னா.
செய்யலா. அது ஹீட்டு நம்ம கரெக்டா குடுக்கணு. இல்லனா ஒரு பக்கொ வெந்து ஒரு பக்கோ வேகாம சாப் டோனா வயிறு கெட்டு போயிரு.
அப்பிடி நீங்க சொல்றத பாத்தா மைக்ரோவேவன் இருந்தா செரியா இருக்குமா
ஆ சரியா இருக்கு. மைக்ரோவேவன் இருக்கணு. இல்லன்னா நமக்கு அதுக்கு ஏத்த மாரி நம்ப அந்த எடொ வேவுற மாதிரி நம்ம பண்ணிக்கணு. கல்லியே. அப்பொறொ கல்லு வீணா போயிரு. ஆமா கல்லு வீணா போய்டுச்சுன்னா போச்சு. எறநூறு ஆமா ஆ எறநூறு டிகிரி எறநூத்தம்பது டிகிரிக்கு மேல வேணும்
அப்பா அதெல்லாம் நம்ம்பளுக்கு இங்க அ இங்க நான் அதுக்கு மிச்சம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஹீட்டா எப்படி இருக்குனு நம்மளுக்கு தெரியாதே
ம்
இதே மைக்ரோவேவ்ன்னா அதுல டைமர் இருக்கும் ஹீட் எவ்வளவுன்னு காட்டும் வெளிய
ஆமா டைம்ல்லாம் முக்கியொ இல்ல நம்ப டைமு அதெல்லாம் முக்கியம் ஹீட்டு தான் கே மேல வந்து அப்படியே ப்ரௌன் கலர்ல மாறும் சீஸு
அப்பிடியா
ஆ அப்ப என்ன பண்ணு நம்ப கொஞ்ச நெய் அ நெய்யோ இல்ல வெண்ணெயோ ஊத்திகிட்டோம்னா அப்பிடி கரெக்டா கரஞ்சு வந்து இதாயிரு. அப்பறோ எடுத்து சாப்ட வேண்டியதுதா
செரி செரி நீங்கல்லா நல்லா பீ்ட்சா அப் அப்ப பர்கர் எல்லா செய்ய தெரியுமா உங்களுக்கு
என்னகா
பர்கர் எல்லா செய்ய தெரியுமா உங்களுக்கு
ஆ பர்கர் என்ன இதவுட பர்கர் ஈசி.
அப்ப பர்கராவது வீட்ல செய்யலாமா. இல்ல அது செய்ய முடியாதா.
ஆ பர்கர் செய்யலா. ஈசியா செய்யலா. வெஜ்ஜியா ப இது சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா பர்கருக்குன்னே தனியா பண்ணு இருக்கும். அந்த பண்ண அது செய்யலா ஆனா அந்த பக்குவோ வந்துனதா அத ரெண்டா வெட்ட முடியு இப்ப ஒண்ணு இல்ல நா இந்த மாவு ஈஸ்ட் ஆமா ஈஸ்ட் போட்டு மாவு செஞ்சோமுல்ல அந்த பண்ணேயே நா நம்ப பே இது‌ல அவன்ல வெக்கிறத பொறுத்துதா இருக்கு
ஓ ஓ
அவன்ல வெக்கெற மாரி நம்ம கரக்டா அந்த ஸேப்ல ஒக்கார வெச்சு வெச்சொம்னா அவன்ல வெச்சு இன்னு கரெக்டா வந்துரு. நேரா சூப்பர் மார்க்கெட் போங்க
பர்கர் செய்றதுக்கு
நேரா சூப்பர் மார்க்கெட் போங்க
ஆ
உங்களுக்கு எத்தன பர்கர் வேணுமோ அத்தன பண்ணு வாங்கிகெங்க
சேரி
ஒரு அர கிலோ தக்காளி ஒரு நாலு நாலு பர்கர் செய்யணும்னா அர கிலோ தக்காளி
ஆ
ஒரு ஒரு மூணு வெங்காயோ பெரிய வெங்காயம மூணு வெங்காயோ சின்னதா இருந்தா நாலு வெங்காயோ
ஆ சேரி
அப்றோ குட மிளகா ரெண்டு பச்சை கலர்ல்ல ஒண்ணு மஞ்ச கலர்ல சிவப்பு கலர்ல ஏதோ ஒரு ரெண்டு ஒன்னு எடுத்துக்கணு
சேரி
அப்போ லேட்யூஸ் ஒண்ணு இல மாரி இருக்கு அது அப்றோ சீஸ் ரெண்டு
ஆ
அவ்ளோதா இது மட்டு எடுத்து வந்து வச்சோம்னா வெஜ்ஜி
சேரி
நடுல ஒரு பேடி நடுல ஒரு வெஜ்ஜி இது வைப்பாங்க இப்ப சமோசலா வைக்கிறோம்ல ஸ்டபு அந்த மாரி ஒரு ஸ்டபு நம்ப ரெடி பண்ணுனு
ஓகே
உர்ளகெழங்கு கேரட்டு பீன்ஸு அப்றோ நமக்கு என்னென்ன பரங்கி எ எந்த காய் வேணா போட்லா. பரங்கிக்கால இருந்து எல்லாமே
இது எப்டி பச்சையாவே குடுப்பாங்களா
ஆமா இதெல்லா பச்சயா இருக்கு. இப்ப நா சொல்றல அதல மட்டு வேக வெச்சி மசிச்சு அது நம்ப உளுந்த வட போடுறோமுல
ஆமா
கார வட உளுந்த வட அந்த மாரி அ த அந்த வேக வச்சத வந்து இது பண்ணி எண்ணெய்யில போட்டு பொரிக்கணு வட மாரியே அந்த வடய எடுத்து இதுக்கு நடுவுல வக்கினு
சேரி தம்பி
பிரட் பிரெட்ட பண்ண வந்து வெட்டிக்கணு கா ப்ஸ்ட்டு
ஆ சேரி
சேரி வுடுங்க நா அப்றோமா சொல்றே டைம் ஆயிடுச்சு
ஆ
நா இருந்தன